ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் ம் நா நல்லாருக் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க ஒடம்லம் பரவாலையா
ம் பரவால ஆல்ரெடி நா பேசிருக்கமா
ஆமா முந்தா நேத் பேசு சொல ஒடம் செர்லனு சொன்னிங்லே
ஆ ஏ பரவா இல்ல இப்போ சரியாயிடுச்சி
ம்
நார்மலா தா இருக்கு
ஓகே இன்னைக் என்ன டாபிக் பேசுலா
ம் ஃபுட் சம்மந்தமா பேசுலாமா
புரியல
சாப்பாடு பத்தி பேசுலான்
பேசுற பேசுற பேசுற
ம் நா சீஸ் கேக் பண்ண இன்னைக்கு ஹலோ ஹலோ
ஹலோ சொல்லுங்க ஆ இருக்கே சொல்லுங்க
நா இன்னைக்கு சீஸ் கேக் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு
எப்டி பண்றது சொல்லுங்க
மேங்கோ சீஸ் கேக் பண்ண
சூப்பர் சூப்பர் சூப்பர்
ம் முட்ட
ம்
ம் வெண்ணிலா எஸ்சன் கோதுமமாவு அதுக்கப் அப்றோ மேங்கோ வந்துட்டு கொஞ்ச அரைச்சு அதுல ஊத்தி கொஞ்ச பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா சுகர் ம் த முட்டைய பீட் பண்ணிட்டு இதெல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பறம் வந்துட்டு சீஸ் வந்துட் டு தயிரு முட்ட இது ரெண்டையு நல்லா பீட் பண்ணிட்டு கொஞ்சோ அதுல வெணிலா எசன்ஸ் அப்புறோ லைட்டா தயிரு வந்து ஒரு ஆஃப் ஆஃப் ஸ்பூன் போட்டா போது அப்புறோ அந்த மேங்கோ அரைச்ச மேங்கோ வந்துட்டு இதுல மிக்ஸ் பண்ணி விட்டு
ஆ
ஃபஸ்ட் வந்து இந்த ஃபில்லிங்ஸ் இந்த தயிரு முட்டை போட்டு மேங்கோ வச்சிருக்கோல்ல அந்த ஃபில்லிங்ஸ போட்டுட்டு அப்புறோ வந்துட்டு அந்த மாவ ஊத்தி நம்ம டிஃபன் வச்சிருந்தோன்னா டிஃபன் இல்லன்னா அதுக்க கிக் மோல்டு இருக்கும்ல அதுல வச்சு இட்லி சட்டி க்குள்ள வச்சு அவிச்சீங்கன்னா பேன் கேக் ரெடி
சிம்பிளா முடிஞ்சு போச்சு
ஆ நீங்க அப்படி பண்ணலா நீங்க பேக் பண்ணணுன்னு ஆசப்பட் டீங்க அப்டின்னா நீங்க அதே சும்மா இட்லி சட்டிக்குள்ள வந்து ஒரு சின்ன கிண்ணத்த கமத்தி லோ ஃப்ளேம்ல வெச்சு பேக் பண்ணணு ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா உங்க மாமியார்க்கு குடுத்தீங்களா
குடுத்தே குடுத்தே சாப்ட்டாங்க சாப்ட்டாங்க
நல்லா இருக்குது ரிவ்யூ சொன்னாங்களா
அப்பல்லா ஒன்னு சொல்லல ஏதோ ஒரு மாரி இருக்கும்மா அப்பிடின்னாங்க வேற ஒன்னு சொல்லல
உஹம்
என்னது இது அப்டின்னாங்க கேக்கு
ஈ ஈ ஈவினிங் ஸ்நாக்ஸு அப்டின்னா அதான
நா ன் நா என்ன நெனைச்சு பண்ணனோ அததான சொல்ல முடியு இல்ல ஏன் மனசு நொறுங்கி போயிருமே
ஹ்ஹ
அதனால ஏன் மனசுதா முக்கியோன்னு நெனைச்சு அத அப்டி கேட்டவுன்னே சொல்லிட்டே
கண்டிப்பா
ம் நீங்க? இன்னக்கி என்ன சமைச்சிங்க?
நா இன்னக்கி காலைலதா தயிர் சாதோ வெண்டக்கா பொரியலு எனக்கு திடீர்னு நேத்ல நைட்ல இருந்து வயிறு வலி என்னன்னே தெர்ல வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு
ஏ
அது என்னன்னு தெரியல இப்ப கொஞ்ச நாளம் வ வயிறு வலியம் வருது வந்துட்டே இருக்கு
சங்கதுது
இன்னைக்கு அட்மிஷன் தா காலையிலயே அட்மிஷன்
உஹம்
மதியதான் வீட்டுக்கே வந்தே திச்சல்லா ஏத்திட்டு
என்ன ரீசன்
ஹ் எல்லாம் பொண்ணா இருக்கும்ங்க என்னமா
சேம் பிராப்ளம்
அதனால ஆஹ் அ இரு போச்சு ஊசி குத்து குத்துன் குத்திட்டாங்க
ஏன் வேன் கிடைக்கலையா
ஆமா அது ஒண்ணே அதுக்கப்றம் வழிக்காக ரெண்டு தடவை டேக்ஷன் பண்ணாங்க அது
ஏன் அவ்ளோ வயிறு வலி வந்துருச்சு ச என்னனாளா எவ்வளோ வயரங்கில இருந்தா
உட்காரவே முடியாத அளவுக்கு புறண்டு அழுது
உஹம்
ஹஸ்த இருப்பாங்க
வயிறு புண்ணா இருக்குதாமா
ஆமா
வெண்டக்கா இருக்குல
ஆஹ்
அத ஊற வச்சு தண்ணி குடிங்க கொழ கொழன்னு தண்ணி ஆகும் அந்த தண்ணில மோரு ஊத்தி குடிங்க புண்ணு ஆறும் நல்ல
கண்டிப்பா
இன்னைக்கு என்னன்னா நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் பரவால்ல
அது என்ன பண்ணும் உதான வயித்துக்குல போய்
அது எப்படி சொல்றது வயித்து புண்ணு ஆத்துன்னு சொல்லுவாங்க ஏன் நீங்க கசக்கசாவும் பால் போட்டு அத பாதாம் கசகசா பால் இந்த மூணு போட்டு அடிச்சு குடிங்க அது கூட கொஞ்சம் சரியாகும்
கண்டிப்பா
கோங்க கசகசாவா பாதாம் ரெண்டையு ஊற வச்சு மிக்சில அரைச்சு நல்லா பால் கொதிக்க வச்சு ஆற வச்சு அதைய ஊத்தி அரைச்சு குடிங்க புண்ணு ஆரு நா இப்படிதா இப்போதைக்கு பண்ணிட் ட்ருக்கே
ஆமா அப்பறோ தோவ் மனத்தக்காளி கீர கிடச்சா கூட சாப்பிட சொன்னாங்க
உ
நயிரு நல்லா இரு
போரு சும்மா ஹாஸ்பிடல் போயிட்டு போயிட்டு வர்ரதுக்கு ட்லீஸ்ட் இந்த மாரி சாப்ட்டு கூட உடம்ப சரி பண்லா அதனாலதா
என்ன சொல்றதுன்னா யாறா செஞ்சு குட்தா சாப்ட்டா நல்ளா
உ அப்ப எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வாரோ விசிட் பண்ணிட்டு போங்க
கண்டிப்பா வரே நீங்க நல்லா சாப்ட்டு ஸ்ட்ரென்த்தா இருங்க உடம்பு சரிலன்னு சொன்னீங்க
இல்ல இப்ப சரியாச்சி ஓரளவுக்கு ஓக்கேதா
புரியுது அன்னைக்கு வயசுக்கு இன்னைக்கு பரவாயில்ல
உ அன்னைக்கு என்னால சுத்தமா முடியல எந்தக்கவே முடில சேரி இருந்தாலு இது இது பண்ணிட்டோமே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோமே அப்டின்ட்டு உக்காந்து பேசிட்டு இருந்தே
உங்களுக்கு ஒன் எயிட்டி மினிட்ஸ் முடிஞ்சிச்சா
உ தெரியலையே அது எப்டி பாக்கணும்
அது எனக்கூ தெரியல எனக்கு கால் பேசிட்டே தான இருக்கே அதானல என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு முடியவே இல்ல
சேம் ப்ராப்ளம் நீங்க ஒரு எப்டி சொல்ல ஆ கால் பேசிட்ட எத்தன பே பேசிருப்பீங்க இது வரைக்கு
நா அ நாதுவரைக்கு முப்பது முப்பத்தஞ்சு கால் பேசிருக்கே
அப்ப முடிஞ்சிரு சீக்கிரமா
ஆனா முடியவே இல்லயே ஆமா நீங்க நானு ஒன்னாதானே சொல்லிட்டு இருந்தோ
உ உ முடியல சரி பாப்போ முடிஞ்சுரு சீக்ரோ ஏதாவ் சாப்பிடுங்க ஏதாச்சு இந்த தண்ணி ஃப்ளூயிடா அதிகமா எடுத்துக்கோங்க னாலா
ஆமா நம்ம சொல்லிருச்சு சொல்லா நீங்க பியூல தா எடுத்து போணு ஃபுயல் ஐட்டம் மட்டுமாதா இருக் இதுங்கனு இந்த வே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம்லா சாப்பிட கூடாது
ஆனா நா அதெல்லா சாப்பிடதா செஞ்சே ஆனா வந்துட்டு இதையு ஃபாலோ பண்ணே இப்ப கொஞ்சோ பரவாயில்ல நேத்து கூட பிரியாணி சாப்பிட்டே கம்மியா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள நறையா தண்ணி குடிச்சே ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சே
அத்தா தண்ணி குடிக்க
உ
நிறைய தன்
ஆஹ் குடிங்க டரிப்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா
எனக்கு அது புடிச்சது வந்து யூரினாவும் போயிட்டு
ஆஹ அது போகாதான் செய்யும்்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ம் நம்ம தான் ரொம்ப யூரின் ஓவர போகக்கூடாது ஒரு அவுக்கு
இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்குதா அத
நீங்க டிப்ஸ் போட்டிருக்கீங்கல்ல நம்ம பாடிக்ச்ட் பண்ணணும் அதுக்கு க்கஹா அந்த மாதிரி ஆயிருக்கும் ஒன்னும் செய்யாது
அப்புறம் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போய் டயர்ட சரி ஆனாம் டயர்ட் ஆயிடுச்சு
உம் ஒண்ணும் அவ்ளவுதுக்கு ரொம்ப ஓவரா போயிட்டே இருந்தாதான் ப்ராப்ளம் இது ஒரு நாலஞ்சு டைம் போனீங்கன்னா நார்மல் தான்
உம்
உம்
அந்த குளுந்த தண்ணி பாடியில படுறப்பே ஒரு மாதிரியா செஞ்சிசு உம்
அது வயிறு வழி இருக்கு இல்ல அதனால அப்படித்தான் இருக்கும் எனக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆனா நான் வென்னி வச்சு வச்சு ஊத்திட்டே இருப்பேன் நார்மலயிரும் வெந்ன்னி இருக்குல்ல
ஆ
வச்சு கால் அப்படியே ஊத்தி கொடுங்க நல்லா இருக்கும் வயிறு வலி கொஞ்சம் கம்மியாகும் ஹபக் வைங்க வைக்கூட எப்பனாம் வ ப தாங்க முடிய வழி அப்படியே கதறி படுத்து உருண்டுட்டேன் சுத்தமா முடியல அன்னைக்கலாம்
எனக்கும் இப்படிதான் என்னைக்குச்சு இன்னைக்கு இல்லைங்க எப்படாவ ஸ்கூலுக்கு கலைப்போன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னக்கு அப்புறம் என்னன்ன அவங்களட சேவனம் பாப்பா எவே அதுவும் ஸ்கூல் சப்பர் ஆகும் என்னடா என்ன சொல்றீங்க அதனால ஏ
உம்
பண்ணிட்டு கடைக்கு பேயிட்டு
நல்லா உடம்பு பாத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஏன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டே இரு கொஞ்சம் நல்லா லைட் ஃபுட்டாவவே சாப்பிடுங்க நல்லா கொஞ்சம் தயிர் போட்டு சோறு போட்டு சாப்பிடுங்க தயிரும் பாலும் மிக்ஸ் பண்ணி சோறு நல்ல வசிச்சு விட்டு சாப்பிடுங்க
தயிர்ஹட்
பால் சப்ப
உம் பால் சாப்பிடலாம் மோர் சாப்பிடலாம் மோரிய ஆஹ்ஹ
உஹம் ஏன்னா அந்த பால் சோறு தான் கிண்டி கிண்டி சாப்பிட்டுட்டே இரு இருந்தேன் கொஞ்சம் ம சோறை மசச்சு விட்டு பால் ஊத்தி லைட்டா உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது நல்லதா இருந்துச்சு அததுதான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளா
உம்
நல்லதா இருந்துச்சு அதுவும் சாப்பிடணும்ன்னா அவ்வளவுதான் என்னாலான் இப்போற தோசைதான் சாப்பிட்டுட்டே இருந்தோ ரொம்ப அதிகம சோறு சாப்பிட்டாலே வாமிட்டு வந்துட்டே இருக்கும்
என்ன ரைஸ்ஸே எடுக்காதனு சொல்லி இருக்கங்த டாக்டர் வயச எக்கங்கணா நைய
உஹம் அது ரொம்ப புண்ணா இருந்தா அப்படித்தான் இருக்கும் நீங்க அப்ப என்னதான் சாப்பிட சொன்னாங்க
அது மேட்சஸ் ஆ ஃரூட்ஸ் ஃட்ஸ் சண்ட இடு க்விட்ஸ் இந்த மாதிரி
அஹ் எனக்கு வந்து பால் சோறு சாப்பிடு அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி குடி அப்படின்னாங்க ஆன் ந எதையுேஃபாலோ பண்றது கிடையாது வீட்டுக்கு வந்து நல்லா குழம்பு ஊத்தி சோறை போட்டு நல்லா தரிசஞ்சு வயத்துக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன்
அது சாப்பிட்டதான் மதிர கொச்சதான மாதிரியே இருக்கு என்னா ச
உஹம் ஆமா அப்புறதான் எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன் அப்பற இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல கடை சோறு கொஞ்சம் ச சோறு சாப்பிட்டேன்
சாப்பிட்டா இருக்கும் தான் சாப்பிட்ட நீ சாப்பிட்டாவே ஆகாதுங்கறாங்கல்ல
உம் புரியல
சாப்பிட்டாதான் ஆகவே ஆகாதுங்கறாங்க அப்ப அதுக்கேத்தப்ப ரொம்ப உடம்பு பாத்துக்க வேண்டிதா
சரி சரி அது கொஞ்சமா சாப்பிடுங்க ஒன்னும் செய்யாது ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டுருங்க ஏதாச்சும் சோறு கொஞ்சம் பால் ஊத்தி கொஞ்சம் ரசம் ஒரப்பே இல்லாம ரசம் வச்சு சோறு சாப்பிடுங்க நல்லா இறுத்துபிசைஞ்சு சாப்பிடுங்க ஒன்னும் செய்யாது
கண்டிப்பா
உஹம் நல்லா பிசைஞ்சிருங்க கையை வச்சு நல்லா பெசஞ்சு விட்டு ரசம் போட்டு கொஞ்சமா ஊத்தி அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பழக்குகாள் சரிய ஆயிடும் அப்படி செட் ஆயக்கும்
ஆஹம்
உம் சாப்பிடுங்க அதுக்காக சோறு சாப்பிடாம இருக்கதிங்க
என்னது
நைட்டா நைட் ஏதாச்சும் தோசை அப்புறம் ஏதாச்சுகுழம்பு அந்த மாதிரி வைக்கணும்
ஆஹ்
நைட்டு சுண்டால் குழம்பு தோசையும் உத்தாலாம் இருக்கேன்
என் ந என்ன விசஷ என்ன யோசிக்கிறப்பே பாதி வேலை
உம்
வேன பான்ரது